ஹலோ
ஹாய்ங்க
ஹாய்
என்ன பண்றீங்க?
நா சும்மா உக்கான்ட்ருக்கேங்க நீங்க என்ன பண்றீங்க?
நா வந்து இது அக்டோபர் மாசொ இல்லியா
ஆமா
நவராத்திரி ஸ்டார்ட் ஆக போகுது சோ அதுக்காக கொலு பூஜைக்கு வீட்ல அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கு கொஞ்சொ கொஞ்சொ ஹெல்ப்ஸ்லா பண்ணிகிட்டுருக்கே
ஓகே ஓகே ஓகே நீங்க கொளு உங்க வீட்லயே வைப்பீங்களா கொளு
ஆ ஆமாங்க வீட்லயே கொலு வெப்போ அந்த ஒன்பது நாளுமே ஆ அது ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோ சாமி கும்புட்றது
ஓ சூப்பர் சூப்பருங்க
அதாது ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் மாரி நடக்குன்னு வச்சுக்கோங்களே வாசல்ல வாழ மரோ கட்டி வீட்டுக்குள்ள அந்த வாழை இலையில அ டிசைன்ஸ்லா போட்டு தொங்க விடுவாங்கல்ல
ஆமா
அந்த மாரி கொஞ்ச கிராண்ட்டா பெஸ்டிவல் மாரியே கொண்டாடுவோ
ஓகே ஓகே
ம் இந்த ஒன்பது நாளுமே ஒவ்வொரு அம்மன வழிபட்டு அ கடைசி பத்தாவது நாளு சரஸ்வதி அம்மன வழிபட்டு பூஜைய நிறைவுபடுத்துவோ
சூப்பர் சூப்பர் சூப்பருங்க ஒவ்வொரு நாளு என்னென்ன சாமி வைப்பீங்க கொஞ்ச எக்ஸ்ஃப்ளைன் பண்ற ங்களா எனக்கு அது மாத்தி தெரியாது கொஞ்சோ டீடெயில்லா சொல் ங்களா நானு கொஞ்சோ அடுத்த வருஷோ கூட ட்ரை பண்ணுவேன்ல
ஆ ஓகேங்க கண்டிப்பா சொல்றே
ஆ கொஞ்ச சொல்லுங்களே
அதாவது நவராத்திரிங்கிறது மொத்தோ ஒன்பது நாட்கள் கொண்டாடுவாங்க அதுல மொத மூணு நாள்ல துர்கை அம்மனையு பூஜ பண்ணுவாங்க ஆனா அதே டைம்ல மூணு அ அம்மன பூஜ பண்ணுவாங்க மொத நாள் வந்து தேவி சைலப்பு திரிய பூஜப் பண்ணுவாங்க அந்த அம்மன் எதுக்கு பூஜ பண்றாங்க அப்டின்னா அவுங்க வந்து மலைகளின் அரசி அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுனால சைரபுத்திரிய பூஜ பண்றாங்க
ரெண்டாவது நாள் வந்து பிரம்மச்சரணி அம்மன பூஜ ஜ பண்ணு வாங்க மூணாவது நாள் ஒரு அம்மன பூஜை பண்ணுவோ பட் இந்த மூணு அம்மனையு சேத்து வச்சு அ அந்த அ மொத மூணு நாளயுமே துர்கையம்மனையு பூஜ பண்ணுவாங்க அடுத்தது நாலாவது நாள் வந்து தேவி குஷ் மாண்டாவா பூஜ பண்ணுவாங்க குஷ்மாண்டா யாருன்னா அவுங்க சூரியனுடைய அம்சம்னு சொல்லுவாங்க சோ அதுனால உலகம் முழுக்க நல்ல பிரகாசம் இருக்கணு அப்டின்னு சொல்ட்டு தேவி குஷ்மாண்டாவ பூஜ பண்ணுவாங்க
சேரி சேரி
அஞ்சாவது நாள் வந்து ஸ்கந்த மாதாவ பூஜ பண்ணுவாங்க ஸ்கந்த மாதா யாரு அப்டின்னா அ ஆ அஸ் அ நம்ப சரவணன் சரவணன்சாமி இருக்காரு இல்லையா முருகன்சாமி அவருடைய அம்மா
அதாவது சிவனோட ஓகே ஓகே
அதாவது திரு கார்த்திகேயனோட அம்மா
ஓகே ஓகே புரியுது புரியுது புரியுது
அவுங்க வந்து ரொம்ப செல்வ செழிப்போட குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரத்த தரக்கூடியவங்க தா ஸ்கந்தமாதா சோ அதுனால அஞ்சாவது நாள் வந்து ஸ்கந்த மாத்தா அம்மன வழிபடுவாங்க
ஓகே ஓகே ஓகே ஓகே இப்ப நீங்க அந்த ஒவ்வொரு நாள்க்குமே ஒவ்வொரு நாள்க்குமே எதாவது ஃபார்மாலிட்டிஸ் இருக்குங்களா இந்த சாமி இப்டி கும் புட்ணு அந்த சாமி அப்டி கும்புட்ணு அப்டின் சொல்ட்டு
ஆமா ஒவ்வொரு நாளுமே அம்மனுடைய ஆபரணங்கள மாத்துவாங்க அம்மனுக்கான அந்த பட்டாடைகள மாத் த்துவாங்க இப்டிதா சாமி கும்புட்ணு இந்த ட்ரஸ்ல இந்த பட்டாடைலதா அந்த அம்மன் இருக்கணு அப்டின்னு சொல்ட்டு அ ஒவ் வொரு நாளுமே வித்தியாசமான ஆபரணங்கள் வித்தியாசமான பட்டாடைகளோட அ சாமி கும்புடுவோ அவங்களு க்கு அவங்களுக்கு ஏத்தமான படையல வீட்ல தயாரிப்பாங்க
ஓகே ஓகே அப்போ இப்ப ஒன்போது நாளு சொல்றீங்கல்ல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாமி வெப்பீங்களா இல்ல ஒன்பது நாள்க்கான சாமிய வெச்சுட் டு ஒவ்வொரு நாளு அந்த ஒவ்வொரு சாமி கும்புடுவீங்களா
அதாவது அம்மன் செல என்னமோ ஒண்ணுதா
ம்
அவதாரங்கள்தா வெவ்வேறு சோ அந்த அவதாரங்களுக்கான பட்டாடைகளு ஆபரணங்களு நாங்க ரெடி பண்ணி வச்சிருப்போ ஆனா அம்மன் செல ஒண்ணு தா
ஓ சேரி செரி இது இது வந்து கொழு பூஜ மாரிங்களா இல்ல ஒரு சாமிய மட்டு வெச்சு கும்பிடுவீங்களா ஒம்போது படிக்கட்லா வைக்காம ஒரு சாமி மட்டு வெச்சு கும்புடுவீங்களா
இல்ல ஒன்பது படிக்கட்டுமே வெச்சு அந்த ஒன்பது படிக்கட்ல எல்லா விதமான அஷ்ட தெய்வங்களையு அதுல நாங்க பிரதிட்ஷ பண்ணி இருப்போ
ஓ செரி செரி ஆனா அம்மன் சாமி மட்டு ஒண்ணு பெரிய சாமியா அத வெச்சிருவீங்க
ஆமா பெரிய செலையா நல்லா ஒரு வெண்கல செல இல்லன்னா ஆமா வெண்கல செலையில வெச்சிருப்போ அம்மன் செலைய மட்டு
ஓகே ஓகே ஓகே ஓகே ம் நா நா வந்து பாத்தது நா படிக்கும் போது காலேஜ்ல வந்து கொ இது மாரி கொழு வெப்பா ங்க கேள்ஸ் மட்டு போயி அ சாமி கும்புட்டு மேம்ல்லா இருப்பாங்க அவங்களோட சே ந்து பூஜ பண்ணி சாமி கும்புட்டு வருவோ ஆனா அதோட ரீசன் என்னனு எனக் கு இதுவரைக்குமே தெரியாது நீங்க சொல்லிதா தெரியு போவாங்க பிரசாத குடுப்பாங்க சாப்புடுவோ வந்துருவோ அது ஒம்போது நாள் குமே எங்களுக்கு என்ன அப்டின்னா ஃபஸ்டு ரெண்டு பீரியடு கட் ஆகுதா அது மட்டு பாத்துட்டு நாங்க போய்ட்டு சாமி கும்புட் டு சாமி கும்பறதனா குடும் கும்புடுவோ இல்லனா எங்கயாவது சுத்திட்டு அப்டியே போய் கிளாஸ்ல உக்காந்துருவோ எல்லாரு போ ம்போது ஆனா இப்பதா தெரியுது அந்தந்த சாமி எல்லா எதுக்காக கும்படுறாங்க அப்டின்ட்டு இப்ப இது வந்து மேரேஜ் ஆன கேள்ஸ் மட்டுந்தா இந்த ஒம்போது படிக்கட் வெச்சு இத வழிபடணுமா இல்ல கல்யாணோ ஆகாதவங் களு வெச்சு கும்பட்லாமா
இது வந்து இன்னார் தா கும்பட்ணு அப்டினு இல்ல விருப்போ இருக்றவங்க எல்லாருமே கும்புட்லா கல்யாணம் ஆ ணவங்க கல்யாணம் ஆகாதவங்க வீட்ல அப்டின் சொல்ட்டு எல்லாருமே கும்புட்லா ஆனாம் அ நறைய எடத்துல ப பெரும்பாலுமான எடத் துல என்ன பண்ணுவாங்கனா சுமங்கலி பெண்கள் தா இத வெச்சு கும்புடுவாங்க
ஓகே ஓகே ஓகே
இந்த குழந்தை வரம் இல்லாதவங்க ஏதாச்சு ஒரு கொறையோட இருக்குறவங்க அதாவது எனக்கு கு இது நடக்கல இது எனக்கு நேர்த்தி ஆகணு அப்டின்னு சொல்ட்டு ஒரு அத ஒரு பூஜ மாரி பண்ணா எனக்கு அது ஒரு நிவர் தி ஆகு அப்டின்னு சொல்ட்டு இந்த பூஜயே எடுத்து பண்ணுவாங்க
ஓ ஓகே ஓகே ஓகே இது வந்து ஏ இது இங்க நீங்க கொ வீட்ல மட்டு கும்புட்ருவீங்களா என்ன நீங்க மட்டு கும்புடுவீங்களா இல்ல பக்கத்துல இருக்கு சுமங்கலி கொழந்தைங்க அவங்கள எல்லா கூப்ட்டு கும்புட வைப்பீங்களா
ஆமா இங்க நம்ம ஆ ஆப்ஃபோஸ் நெய்பர்ஸ் யார் யார்ல்லா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கூப்புடுவோ
செரி செரி செரி இப்ப இந்த ஒன்பது நாள் முடிஞ்ச பிறகு நீங்க எப்டி ஏதாவது கிஃப்ட் மாரி பண் ணி குடுப்பீங்களா
இல்ல அந்த கடைசி நாளுக்கு முன்னாடி நாள் சுமங்கலி பூஜ மாரி வெச்சிருவாங்க அ அந்த மங்களத்தின் அடையாளமா இருக்குற அந்த வளையலு மஞ்சள் குங்குமோ அப்புறோ அந்த ஆ கொஞ்ச துணி குடுப்பாங்க அந்த துணி குடுப்பாங்க செகப்பு கலர்ல மஞ்ச கலர்ல துணியெல்லா வெச்சு குடுப்பாங்க அதெல்லா குடுத்து பூஜைய வந்து நெறைவு பண்ணிப்பாங்க
சில சமூக வலைதளங்கள பாத்தீங்கன்னா அவுங்க வந்து எ கட வெச்சிருப்பா ங்க இது மாரி அ ம் ஏதாவது ஒரு ரிசப்ஷனோ பிரெக்னன்டா இருக்கவுங்குளுக்கு வளகாப்போ அதுக்குலா வந்து கிஃப்ட்ஸ் மாரி பேக் பண்ணி குடுக்குற ஒரு ஒர்க் பண்றாங்க அதுல இந்த வழக்கோ இந் த ஒம்போது நாள் பூஜைக்கான சேத்த அந்த பாத்ரோ வளையலு அதுக்குள்ளலா சேத்தி அவங்களே ஒரு கிஃப்ட் மாரி பேக் பண்ணி குடுக்குறாங்க ஒரு அது இதுக்கு தானா இல்ல வேற ஏதாவது பங்ஷ னா இருக்குமோ அப்டீனு கேட்ட இப்ப நீங்க இதெலா நீங்க அது மாதிரி ஷாப்ல வாங்கிருவீங்களா இல்ல தனித்தனியா நீங்ளே வாங்கி நீங்ளே பேக் பண்ணி குடுப்பீங்களா
நாங்ளே வாங்கி நாங்களே எங்க கையால தா பேக் பண்ணி குடுப்போ
செரி செரி செரி ஆமா அதுவு நல்லதுதா அவுங்க வந்து அ நான்வெஜ் சாப்பிட்டு குடுக்குறாங்களா இல்ல அப்டி தெரியாது நம்ம வந்து புனிதமா பண்றோ அதனால நீங்களே பண்றீங்க
ஆமா
ஓகே ஓகே நல்ல விஷயம் ஆ சில பேர் வந்து செரி செய்யுனுமேன் செய்வாங்க அவுங்க வீட்டுக்கு முன்னாடி ஆ இதுக்கு முன்னாடி அவுங்க வீட்ல யாராவது செஞ்சிருப்பாங்க அதனால அத கட பிடிக்கணுமேன்றதுக்காக செய் வாங்கன்னு நெனைச்சே ந சில பேர் செய்வாங்க ஆனா நீங்க வந்து நல்லா ஆ கரெக்டா பண்றீங்க ஓகே ஓகே இது இப்போ நீங்க நெய்பர்ஸ் மட்டுந்தா கூப்பிடுவீ களா இல்ல உங்க வீட்ல அம்மா அப்பா அ சீ உங்க அம்மா அப்பான் சொல்ற பாருங்க உங்க சொந்தக்காரங்க வெளியூர்ல எங்கேயாவது இருந்தா கூட அவுங்க கூட வருவாங்களா
ஆமா இந்த பூஜைக்கு இது வந்து வீட்டோடைய நலனுக்காக நடக்குற ஒரு பூஜ இதுல பக்கத்து வீட்டுக்காரங்க இங்க நம்ம சொந்தக்காரங்க யாரார்லா இருக்காங்களோ அத்தன பேருமே வந்து கலந்துக்குவாங்க
செரி செரி செரி ஓகே இப்பதா புரியுது
ம் இன்னோ நாலு தெய்வங்கள் இருக்காங்க அத பத்தி சொல்லிடுற
ஓகே ஓகே சொல்லுங்க சொல்லுங்க
அடுத்து ஆறாவது தெய்வமா காத்தியாயினி கும்புடுவாங்க
காத்தியாயனி கேள்விப்பட்டிருக்கே இந்த சாமி பேரு
மகிஷாசூரமர்த்தினினு சொல்லுவாங்க அதாவது காத்தியாயினிங்கரவங்களுடைய இன்னோரு பேருதா மகிஷாசூரமர்த்தினி அவுங்கள வதம் பண்ணறதுனால அன்னிக்கு அந்த நாள வந்து அன்னிக்கு அந்த திருநாள வந்து காத்தியாயனிக்காக கும்புட்றாங்க
சாமிய வந்து வதம் பண்ணுவாங்களா இல்ல இந்த சாமி வந்து வேற அரக்கன வதம் பண்ணுவாங்களா
சூப்பருங்க அதாவது காத்தியயாயினிதா அரக் மகிஷாசுரன வதம் பண்ணுவாங்க
ஓ சேரி சேரி சேரி ஓகே ஓகே
அதுக் அதுக்கப்புறோ தேவி காலராத்திரி
ஹ இவுங்க எதுக்
அதுக் தேவி காலராத்திரி எதுக்கு அப்டீன்னா இவுங்க ப்யோரிட்டியோட ஒரு தெய்வம்னு சொல்லுவாங்க
சேரி சேரி ஓகே ஓகே
காலராத்திரிங்கிறவுங்க காலியுடைய மறு உருவம்னு சொல்லுவாங்க அதாவது எங்க தவறு நடக்குதோ அங்க ஒட னே இவங்க ஜனிச்சு அந்த தவறுக்கான அந்த தவறுக்கு யாரு காரணமா இருந்தாங்களோ அவுங்க தண்டிச்சிருவாங்க அப் டீனு சொல்லி சொல்லுவாங்க
ம் ம்
வீட்ல சகல ஐஸ்வர்யங்களோ பொங்குனோன் றுத்துக்காக மகா கௌரிய அன்னிக்கு வந்து அ அ அர்ச்சன பண்ணுவாங்க
ஓகே இந்த சாமி பேரு கேள்விப்பட்ருக்க
அடுத்தது சித்திஹார்த்தினு சொல்லிட்டு கடைசி அதாவது எட்டாவது நாள் சித்தி ஹார்த்தி யாரு அப்டியா இவுங்க அமை யின் திருவுருவம் அது மட்டு இல்லாம அ ஞானத்தின் திருவுருவம்னு சொல்லுவாங்க
ஓகே ஓகே ஓகே பேரு என்ன சொன்னீங்க சித்தி ஹாத்திரிங்ளா
சித்தி ஹார்த்தி
சித்தி ஹாத்தி ஓகே ஓகே
ம் சித்தி ஹாத்ரி எஸ் அவுங்க பேரு சித்தி ஹாத்ரி இவுங்க வந்து அமைதியின் திருவுருவம் சோ அதனால இவுங்கள அன்னைக்கு வழி படுவாங்க கடைசி ஒன்பதா ஆ கடைசி ஒன்பதரா அ ஒன்பதாவது நான் அ விஜயதசமி அதாவது ஆ புத்தியின் அதிபதி
ஓகே ஓகே விஜி விஜயதசமி ஆ ஓகே ஓகே புரியுது இந்த சாமி தெரியு ஆ கல்வியோடது
அது ஒன்பதாவது நாளு பத் பத்தாவது நாளு சேத்து இந்த விஜயதசமிய கொண்டாடிடுவாங்க
ஓகே செரி ஓகே சாமி கும்புறதுக்கு நீங்க ரெடி பண்ணுங்க மறுபடியு ஃப்ரீ ஆயிட்டா எனக்கு கால் பண்ணுங்க
ஓகேங்க நீங்களு வாங்க சாமி கும்பல்லா
கண்டிப்பா வரே எத்தன மணிக்கு
ஆறு மணிக்கு ஸ்டாட் ஆயிருங்க
செரி ஓகே வந்தறே கண்டிப்பா
ஓகேங்க பாய்
ஆ பாய்